வணக்கஙோ
வணகம் பா எப்டி இருகிறீங்க
நல்லா இருகேங்க
வீட்ல எலாரு சௌகியமா
ம் இருகோங்க
எனபா இருகோங்கனு இழுகுறீங்க
இல்லங்க நானு என் பொணுகு மாபிள தேடிடே இருக்க ஒன்னு அமைலைங்க
என் பையனுகும் நா பொண்ணு தேடிடு இருகேங்க ஒண்ணு அமைய மாட்டேகுதுங்க
அப்படிங்களாங்க எ பொண்ணுக்கு நா கொஞ்சோ நல்லா படிச்ச டீசண்டான மாப்ளைய தேடுறேங்க
அப்டிங்களா எ பையனு நல்லா படிச்சு டீசன்டா இருபாங்க
அப்டியுஇருகலாங்க எலாருமே இந்த காலத்து பசங்க அப்டிதா இருகாங்கனு வசுகோங்கள
ம்
பொணுகு ஒரு நூறு சவர போட்டு காட் டி போறம்
ஓ பொண்ணுகு நூறு சவர போடுறீங்களா
இல்லங்க என் பொண்ணுகு நூறு போட்டா போது எனகு ஒரு அம்பது போட்டா போதுங்க
ஓ வர்ற மாப்பிள உங்களுக்கு போடுனும்னு நினைக்கிறீங்களாங்க ஏ
ங்க
ஏங்க பொண்ணுக்கு போட்டா பரவாயில்ல உங்களுக்கு ஏங்க போடணு
நா தானேனுங்க பெத்து வுட்டுருக்கே என் புள்ளைய
அட என்னங்க நீங்க
எனக்கு குடுத்தாதானுங்க நா ஓகே பண்ணுவே என் பொண்ணு கட்டிக்கிட்டு போ சொல்லி இல்லைன்னா நா வேண்டாம்பெல்ல
நானு பொண்ணு தேடுறே ம் பொண்ணு தேடுறே நீங்களு பைய தேடுறீங்க ஏ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசி முடிக்க கூடாதுங்க
நல்லதுங்க இந்த சொல்றதெல்லா ஒத்து வந்துருச்சுன்னா முடிச்சிட வேண்டியதுதா
ஆனா இந்த கண்டிஷன் நீங் நீங்க ரொம்ப அநியாயமா ல்ல வைக்கிறீங்க
அப்டி இல்ல என்னங்க மார்க்கெட் ரேட் உங்களுக்கு தெரியலீங்க
ஏங்க இன்னைக்கு தங்க விக்கிற வெல என்னன்னு தெரியுமாங்க
அது கூட வாங்க முடியலன்னா மாப்பிள்ளைக்கு எதுக்குங்க பொண்ணு அப்புறோ
ஆஹ்ஹா என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க
ஏங்க அந்த காலத்துலல்லா பொண்ணுக்கு அந்த மாதிரி போட்டு கட்டி குடுக்கலீங்களாங்க மாப்பிள்ளைக்கு இவ்ளோ சவர பொண்ணுக்கு இவ்ளோ சவரன்னு அந்த மாதிரி நாங்க வந்து பொண்ணுக்கு
அ இந்த காலத்துல இப்படி நீங்க அட புடிக்கிறீங்களே
அப்டில்லா இல்லிங்க அந்த மாதிரி நிறைய வரன் வந்திருக்குங்க அதுல யாரு நல்லவங்கன்னு தா நாங்க பாக்குறோமே தவிர போட மாட்டேன்னு யாருமே சொல்லீங்க எங்களுக்கு வந்த வரன்ல
நீங்க கொஞ்சோ பெரிய மனசு பண்ணி பாருங்கங்க
செரி அந்த அளவுக்கு என்னங்க இருக்கு உங்க பையங்கிட்ட
ஏம் பையன இன்ஜினியேரிங் படிக்க வச்சுக்குறேங்க
என்னங்க தடிக்கி வுழுந்தா எல்லா இன்ஜினியரிங் தா ஸ்விக்கில இதோ எடுத்துட்டு வந்து எனக்கு இப்ப சாப்பாடு குடுத்துட்டு போறது அந்த தம்பி இன்ஜினியர் தா அதுக்கு என்னங்க பண்ண முடியு
ஏங்க நல்ல காலேஜுல படிக்க வச்சிருக்குறேங்க
சேரி அப்புறோ
மாசொ ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறா
ரெண்டு தானா என்னங்க கொறஞ்சிட்டே போது ஆ
ஒரு சொந்த வீடு இருக்குங்க
சொந்த வீடு எந்த ஏரியாலங்க இருக்கு?
அது எல்லா நல்ல ஏரியால தாங்க இருக்கு
சேரி வண்டி வச்சுருக்காப்புலயா?
காரு வச்சுருக்குறாருங்க தம்பி
சேரி அப்பா அம்மா வச்சுருக்காப்லயா
அப்பா அப்பா அம்மா தானெங்க உயிரோட இருக்கிறோ அப்பா அம்மா இருக்க கூடாதுன் நெனைக்கிறீங்ளா நீங்க?
ஆமாங்க பின்ன பிள்ளக்கி டிஸ்டர்பன்ஸா இருக்காதுங்களா
ஐய்யோ என்னங்க இப்பிடி சொல்றீங்க
நம்ம பெரியவுங்களா பாத்து அடுத்த ஜென்ரேஷன்க்கு வழி விடனுங்க சும்மா உக்காந்துகிட்டு பிள்ளைங்கள நை நைங்க கூடாது
அது எங்க பரம்பரைலயே இல்லங்க எ மாமியார் மொதல் கொண்டு நாங்க மொதல் கொண்டு அப்புடி இல்லங்க
நீங்க வேணா ஏமாந்துருக்லாங்க ஏ பொண்ணு ஏமாற மாட்டா
என்னங்க நீங்க இப்புடி பேசுறீங்க
நீங்க உங்கள்கு வேணா நா ஒரு எடம் பாத்து சொல்றே நீங்க வேணா அங்க போய் தங்கிருங்க கொஞ்ச நாள் கொழந்தைங்ளுக்கு எடொ வுடுங்க
என்னங்க எனக்கு வீட வச்சுட்டு நீங்க என்னவோ ஆசிரமத்துக்ல போ சொல்றீங்க என்ன
என்னங்க சம்ந்தி நீங்க யோசுச்சு நீங்க தானேங்க சொல்ல நாங்கல்லா சொல்லனுமா இத நீங்களே சொல்லுவீங்க சொல்லுவீங்கன் பாக்குறே சொல்ல மாட்றீங்க இத
நீங்க சொல்லாத சூசகமா சொல்றீங்க எ நா புரிஞ்சுகிட்டேங்க
நல்லதுங்க நீங்க எப்ப காலி பண்றீங்க?
அவனுக்கு இருக்கற்து ஒரே ஒரு அம்மாங்க என்னையு இப்டி தொரத்தி விட்றீங்ளே
என்னங்க ஒரு அம்மாவா ஒரு அப்பா ஒரு அம்மா ரெண்டு பேர் இருக்கீங்ளேங்க
ம்
இப்ப எ பாப்பா வந்து அதுக்கு ஒரு ஆளு க்குதா சமைக்க தெரியு மூணு பேருக் சமைக்க சொன்னா அந்த கொழந்தைக்கி டென்ஷன் ஆயிடு
ஏங்க ஆள் போட்டுக்குட்டுங்க
ஆள் போட்டுக்டாலே டென்ஷன் ஆயிடுங்கன்றே மூணு பேருக்கு சமைக்க சொல்லனுல்லங்க வாயால
அய்யயோ என்னங்க நீங்க இப்டி பேசுறீங்க?
ஆமாங்க மூணு பேருக்குன்னா என்ன சொல்னு பாப்பா வந்து அவ்வள வேல வாங்கனுமேங்க அந்த வேலக்காரம்மாவ அதே முடியாதுங்க எங்க பாப்பாவுக்கு
ஆ நீங்க எப்பிடிங்க சமைக்கிறீங்க அப்போ?
நாங்க வந்து எங்க வீட்ல வந்து எங்க வீட்டுக்கார்ருக்காருங்க
ஆ
அவரு வந்து பாப்பாக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஏத்த மாதிரி அவருக்கு ஏத்த மாதிரி தனித்தனியா சமைப்பாரு
அப்படிங்களா வேணா அவரும் கையோட சேர்த்து அனுப் பிடுங்க இங்க வந்து சமைச்சு தரட்டும்
நாங்க வந்துருவோங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச் சனை இல்ல நீங்க எப்ப போறீங்களோ அடுத்த செகண்ட் நாங்க அங்க தான் இருப்போம்
ஏங்க எல்லாம் ஒன்னா கூடி பழகலாங்க
பழகலாங்க பழகலாங்க ஞாயத்தக்கிழமை ஒரு நாள் வாங்க நாங்க கறி விருந்து வைக்கிறோம் சாப்பிட்டு போயிட்டு வாங்க என்ன இப்போ
ஏங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் ஒன்னாவே இருக்கலான்ன்றேன் நான்னு
செரிங்க எங்க பொண்ணுமா பா பாப்பா கிட்ட பேசுங்க பாப்பா வந்து தம்பி கிட்ட பேசும் தம்பி இருக்க சொன்னா இருங்க
என்ன கேட்டிங்க வேரோட வெட்டி விடுருவீங்க போல இருக்கு அது கேக்கல
என்னங்க நாங்களாங்க சொல்றோம் தம்பி சொல்றது தானுங்க உங்க பையன் என்ன சொல்றதோ அதை கேட்டு நீங்க நடங்க நாங்க என்னங்க பண்ண முடியும்
ஏன் பையன் நான் கிழிச்ச கோட்ட தாண்டவே மாட்டாங்க
அப்படிங்களாங்க பரவாயில்லைங்களே நான் பாப்பா நம்பர் குடுக்குறேன் தம்பிய ஃபோன் பண்ண சொல்லுங்க அப்புறமும் பேசி பாருங்க
ம் எப்படி தாண்டி
ஓ மகேன் அப்பதான் உங்களுக்கு உங்க பையனோட சுயரூபம் தெரியும் அது வரைக்கும் தெரியாது
அப்படிங்களா இந்த காலத்து பிள்ளைங்கள நம்ப முடியாதுங்க
பாத்தீங்களா அதுக்குதான் நீங்க ஒரு பொண்ணு பெத்துருந்திருக்கணும் நாங்க என்ன பண்ண முடியும்
தப்பு பண்ணிட்டேங்க இன்னைக்கு வருத்த படுறேங்க அதை நெனைச்சு வேதனை படுறேன்
வேதனைப்படாதீங்க என் பொண்ணு ஒரு பொண்ணு பெத்து குடுக்க சொல்றேன் உங்க பேத்திய நல்லபடியா வளர்த்து குடுங்க குழந்தை பிறந்துட்டுன்னு சொன்னுச்சுன்னா நீங்க வந்து தங்கிருந்து ஆறு மாசம் குழந்தைய வளர்த்து குடுத்துட்டு போங்க
ஆ இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுனாலதாங்க ஈ ச ஆர் ல ஒரு பங்களாவே வாங்கிட்டோம் நாங்க
அடடே பரவாயில்லயே அப்ப அந்த பா பங்களாவே ஏன் பேத்தி
அது ஏன் பேர்ல இருக்குதுங்க யா குடுக்க மாட்டேங்க
சேரிங்க உங்களுக்கு இருக்க போறது ஒரே பேத்தி எப்படி இந்தாலும் அது என் பேத்தி க்கு தான் வரப்போது
செரிங்க உங்க பொண்ணுக்கு நீங்க என்னென்ன செய்வீங்க சீர் வரிச
எங்க பொண்ணுக்கு எல்லாமே செய்வோம் அவுங்க அம்மாவையும் குடுப்போம் அவுங்க அப்பாவையும் குடுப்போம்
ஆ வேறென்ன வாயால குடுத்தா போதுமா அ நீங்க இவ்ளொ எதிர்பார்க்குறீங்ளேங்க?
ங்க எங்களயே நாங்க குடுக்கும் போது இன்னு இன்னங்க குடுக்கனு
ஆஹா
எங்களோட ஆசிர்வாதொ நாங்க ம முழு சா அந்த பாப்பாவோடையு தம்பியோடையுந்தா இருக்க போறோ எங்க கண்காணிப்புல கொழந்தைங்கள பத்திரமா வளப்போ
ஏங்க உங்க ரெண்டு வீட்ட எழுதி வைங்கங்க
எங்க வீடுல்லா எப்பவுமே எங்க பாப்பாக்குதாங்க அதுல்லா ஒன்னுமே பிரச்சன கெடையாது
அட எழுதி வச்சுடுங்க வயசான காலத்துல என்ன இதுக்கு
தாராளமா எழுதி வச்சிர்றேங்க இதுல என்ன இருக்கு எங்க பாப்பாதானெங்க நாங்க மாட்டேன்னா சொல்ல போறோ நீங்க எழுதி முடிச்ச கையோட நாங்க எழு த போறோ
ஏங்க அந்த நல்ல காரியத்த மொதல்ல உங்க கையால தொடங்கி வைங்க நீங்க
சேரிங்க எங்க பாப்பா கிட்ட சொல்றோ எங்க பாப் பா உங்க தம்பி கிட்ட பேசா உங்க தம்பி உங்ககிட்ட
என்னங்க நீங்க ஏங்கிட்ட பே சுங்கன்னா நீங்க ஏங்க ஏ பைய கிட்ட பேசுறீங்க
ஏங்க நமக்கு என்னங்க பேச்சு இருக்கு பாப்பாக்கு தம்பிக்கு தாங்க பேச்சு
அய்யய்யோ நாங்க இன்னு பொண்ணு கூட பாக்க வர்ல நீங்க என்ன இப்புடி பேசுறீங்ளே?
சேரிங்க நீங்க கவலப்படாதீங்க நா எ பாப்பா கிட்ட சொல்றே பாப்பா தம்பிக் கிட்ட பேசுவா
அய்யயோ இது ரொம்ப அநியாயொ இருக்குங்க இது ஒத்துப்படாது போல இருக்குதுங்க
உங்களுக்கு உங்க தம்பி மேல நம்பிக்க இருக்கா இல்லியா?
நம்பிக்க இருக்குங்க நம்பிக்க இல்லாத இல்ல
அப்புறொ என்னங்க நா எ பாப்பா கிட்ட சொல்றே பாப்பா தம்பி கிட்ட சொல்லு
ஏங்க நீங்களு ஒரு பைய வச்சிருக்கீங்கங்க
ஆமாங்க நாங்க எங்க பையனுக்கு காலைல ஆனா ஃபோன் அடுச்சுருவோ அங்க என்னல்லா நடக்கப் போகுதோ அத சொல்லிட்டு நே த்து என்னெல்லா நடந்ததோ அதையு கேட்டு வாங்கிருவோ
அய்யயோ ஏங்க பைய அப்றொ என்ன ஆவா
அப்பிடி ட்ரெயின் பண்ணாதாங்க நம்ப ப பைய சொல்றத நம்ம கேக்க முடியு இல்லனா கேக்க முடியாதுங்க நீங்க கண்ட்ரோல் இல்லாம வளத்துருக்கீங்க புள்ளைய
ஆ ஆ நல்ல கதையா இருக்கேங்க உங்களுக்கு இது
செரி விடுங்க என்ன இப்போ நம்ம வயசான காலத்துல என்னங்க இருக்கு நான் என் பாப்பா கிட்ட சொல்றேன் பாப்பா தம்பிகிட்ட சொல்லும்
ஏங்க இது ரொம்ப அனியாயம்ங்க நீங்க ஏன் கிட்ட பேசுங்க எதுவா இருந்தாலும் ஏன் பையன் நம்பர் எல்லாம் உங்களுக்கு குடுக்க மாட்டேன் ங்க
பரவாயில்லைங்க எங்க பாப்பா எல்லாத்தையும் வாங்கிடும்
அது எப்படிங்க வாங்க முடியும் ஆ ம் என் பையன் ஃபோனே இன்னைக்கு புடிங்கி உடைக்கிறேன் பாருங்க
இதுல என்னங்க இருக்கு பையன் ரெண்டு லட்சம் ரூபா சம்பாதிக்கிற பையன் ஒரு ஃபோனை வாங்கிக்க மாட்டாரா இல்ல என் பாப்பாக்குதான் ஒரு போன் வாங்கி தரமாட்டாரா
ஓ அந்த அளவுக்கு நீங்க போயிட்டீங்களாங்க
ஆமாங்க நீங்க இப்ப வீட்டுல போய் பாருங்க உங்க தம்பிக்கிட்ட பேசி பாருங்க எங்க பாப்பாவை பத்தி என்னன்னல்லாம் சொல்றாருன்னு தெரியும் இன்னேரம் என் பாப்பா எல்லா வேலையும் முடிச்சிருப்பா
அப்படிங்களா
செரிங்க நான் என் பாப்பா கிட்ட சொல்றேன்
சேரிங்க சேரிங்க சொல்லுங்க என் பையன் கிட்ட சொல்லி வைக்கிறேன்
சேரிங்க தம்பி பேசுவாரு பாருங்க
நன்றிங்க